சொல்லுங்க
சொல்லுங்க எப்டிக்கிறீங்க
நா நலமா இருக்க நா கேட்டதுக்கு இன்னு நீங்க சொல்லவே இல்ல சண்ட சேவல எப்டி ட்ரயினிங் குடுப்பீங்க
சண்ட சேவல ஃபஸ்ட்டு ஸ்டாட்டிங்னா ஒரு பத்து மாசத்துல அது சண்ட போட பத்து மாசோ ம் பத்து மாசத்துல அது சண்ட போட்ற கொண வந்துரு
சேரி
சின்ன வயசுலேந்தே சண்ட போடு ஒரு பத்து நாள் நாப்பது நாள் குஞ்சிலேருந்தே சண்ட போட ஆரம்பிச்சிடு ஆனா அது கரெக்டா சண்ட போட்ணுனா பத்து மா பத்து மாசோ ஆகும் போது கரெக்டா அது சண்ட போட ஆரம்பிச்சிரு அதுக்கப்புறோ நம்போ ஆ ஆமாமா இயற் கையா வந்து நாப்பது நாள்ல இருந்தே சண்ட போட ஆரம்பிச்சிரு இயற் இயற்கையாவே நாப்பது நாள்லயே சண்ட போட ஆரம்பிச்சிரு அது அது அதோட இயல்பு குணமே சண்டதா அது அதனால ஒரு பத்து மாசோ ஆனோன்னே அது கரெக்டான ஒரு ஃபிட்னஸ் வந்துரு
ம்
அது நார்மலாவே எந்த ஒரு நாங்க எந்த ஒரு எக்ஸ்ட்ரா தீனி குடுக்காம இயல்பாவே பச்ச சாப்ட்டு பச்சப்பில்லு சாப்ட்டு ஆ சம்திங் இந்த பெருகி அது அப்டே அதே வந்து அது ஒரு ஃபிட்னஸ் வந்துரு சண்ட போட்ற அந்த கண்டிஷன்ல இருக்கு
சேர்
நாங்க எடுத்து ஒரு ட்ரயல்ஸ் ஒன்னு பாப்போ சும்மா ஃபஸ்ட்டு அந்த கண்டீஷன் வந்தோன்னே ஃபஸ்ட்டு ஒரு ட்ரயல் பாப்போ எப்டியெல்லா அது சண்ட செய்து எப்டிலா அடிக்குது எப்டி தப்பிக்குது எப்டி அடிக்குதுன்னு அந்த ஒரு ட்ரயல் பாப்போ இது நல்ல யூஸ் ஆவுமா யூஸ் ஆவாதா
இன்னொரு சேவல் கூட மோத விடுவீங்களா
விஷ்யம் அதே அதே மாரி இருக்கறதுல சண்ட விட்டு பாப்போ ஓகே ஆவு செலெக்ஷன் ஆவுமா ஆவாதான்ட்டு செலக்ஷன் ஆ ஓகே ஆவ்ரேஜ் ஆ பரவாயில்ல ஒரு ஒரு கெஸ்ஸிங் இருக்கு இந்த ஷார்ட் இந்த ஷார்ட் இந்த டைமிங்ல இந்த ஷா்ட் இந்த மாரி ஷார்ட்டு அப்டி அடிக்குது அப்டின்னா அதுக்கப்புற அத ட்ரைன் பண்ண ஆரம்பிச்சிருவோ கால்லியே ஃபுட்டு் அதா சம்திங் இந்த மாரி ஃபுட்டு முட்ட பாதாம் இந்த மாரில்லா காலில டிஃபனு மத்தியான லன்ச் வந்து ரொட் டி ரொட்டியு ஒரு ஹெல்த் ஹெல்த் மிக்ஸ் மாரிதா ஹெல்த்து மிக்ஸ்தா மாவா அரச்சி அத ரொட்டி செஞ்சி தருவோ
அப்ப அதெல்லா சாப்ட நாம
ஊட்டி ஊட்டிங் சம்திங் அது போ ஒரு அஞ்சு நாளு ஊட்டி விட்டேன்னா அதுக்கப்றோ நம்ம கையில காமிச்சாவே அதுவே வந்து சாப் ட்ரு
சேரி
அதே சாப்ட்ரு தண்ணி மட்டு நம்ம குடிப்பாட்டி உடுவோ காலையில வந்து வாக்கிங் பண் என்ன ஒரு பதினஞ்சு நிமிஷ அந்த மாரி வாக்கிங்கு ஒரு எப்டி சொல்ணுனா பத் ஒரு பதினஞ்சுக்கி இருவது இருவது அடி ஒரு சின்னசா ஒரு சின்ன கிரௌண்ட் மாரி அது ஃப்ரீயா இருக்கு நடக்க செய்ய அதுல வந்து வாக்கிங் பண்ணுவோ அதுதா ஒரு பதினஞ்சு நிமிஷ வாக்கிங் பண்ணுவோ அதுக்கப்புறோ ஆஃப்டர்நூன் டைம்ல நல்லா வெயில் அடிக்கும்போது ஒரு பதினஞ்சு நிமிஷ இல்ல இருவது நிமிஷ ஸ்விமிங்கு ஃபஸ்ட்டு காலிலயே வந் வந்து அதுக்கு வந்து எப்படி சொல்றது நம்ம தம்புல்சு இந்த மாதிர எல்லாம் தூக்குறீங்க இல்லையா நம்ம பண்ற மாதிரி அதுக்கு வந்து நம்ம நம்மளோட கை ஸ்ட்ரெ்தன் பண்ற மாதிரி அதுக்கு மெதுவா அதை ரக்க ஷோல்டரு கால லெகு செஸ்ட்ட் அதுப்புறம் பேக்கு ஹிப்பு அதெல்லாம் கொஞ்சம் பஎப்படி சொல்றும் அதுல்லான் போடணும் கை எப்படி சொல்றதுன்னு தெரியாது உம் அதெல்லாம் எக்சசைஸ் பண்ற மாதிரி அது கொஞ்சம் அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி அது கொஞ்ச அத அப்படியே ரெடி பண்ணும் இப்போ பின்னாடி இப்போ இப்போ ஆமா ஆமா ஆமா அதெல்லாம் நம்ம பண்ணோம் அது இப்போ ஒரு கோழிக்கு வந்து பின்னாடி பேக் சைடு வந்து சதை அதிகமா இருக்கும் அந்த இட அந்த இடத்துல கொஞ்சம் அழுத்தமா போடணும் கொஞ்சம் ப எக்ஸ்ட்ரா பவர் தந்து இப்போ லெக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா செதை கம்மியா இருக்கும் டைஸ் எல்லாம் ரொம்ப நல்லா டைட்டா இருக்கும் சும்மா லைட்டா லேஸா போடும் அந்த மாதிரி ஒரு ஒரு இப்ப ரக்க ஒரு ஒரு ரக்க டென் டைம்ஸ் இந்த பங்கம் டென் டைம்ஸ் இந்த பங்கம் டென் டைம்ஸ்சு செஸ்ட்ட் ஒரு டென் டைம்ஸ்சு அதுக்கப்புறம் லெக் இந்த டைஸ் இந்த டைஸ்சு அதுப்புறம் கழுத்து பஸ்ட் வந்து அடித்து அடி ஆப்போசிட் கோழி அடிச்சா கழுத்து தான் வந்து அடிவாங்கும் கழுத்து மூஞ்சி தலை அத வந்து ஃபர்ஸ்ட் அத வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணோம் எவ்வளோ அடிச்சாலும் வாங்கின்கினனு திரும்ப அடிக்கிற கெப்பாசிட்டிய ரெடி பண்ணோம் அதுக்கு வந்து அது கொஞ்சம் ஒரு ஸ்ப்ரிங் ரோல் மாதிரி ரெட்டு அப்படியே இந்த பங்கம் கழுத்து இந்த பங்கம் பத்து டைம் இந்த பங்கம் பத்து டைமு
உம்
சேம் அந்த பேட்டர்ன்லயே பண்ணோம்
இ ரொம்ப பெரிய வேலையா சொல்றீங்க
ஆமா குழந்தைய கூட அவ்வளவு பத்திரமா பாத்துக்க முடியாது வீட்டுல ஒரு குழந்தை போந்துச்சுன்னா எப்படி பாத்துக்கறோமோ செம் மேதோட் பாகணும் ஒரு குழந்தை எப்படிெல்லாம் இப்போ ஒரு ஒரு குழந்தைக்கு ஒரு அரை இட்லி தருவோம் அரை இட்லிங்க மேலே குத்துட்டா ஜீரணம் ஆவாது சம்திங் ப்ராப்ளம் இருக்கும் சேம் அதே பேட்டர்ன் தான் இதுக்கும் ஒரு பத்து ஒரு நாளைக்கு ஒரு பதினஞ்சு பீஸஸ் தரோனா பாதாம்மு பாதாம் வால்நட் எல்லாமே மிக்ஸ் பண்ணி இடிச்சிருவோனாங்க வால்நெட் பாதாம் ஒரு பதினஞ்சு பதினாறு ஐட்டம் அதுக்கு தனிய லிஸ்ட் இருக்கு மதியானது த்துக்கு ஒரு பதினெட்டு ஐட்டமோ இருபது ஐட்டமோ அது தனியா மாவு இந்த இந்த டைம்
செலவு பண்றதும் அதிகமா இருக்கும்ல்ல
ஐயோ செலவு பண்றதா இதெல்லாம் ஒண்ணுமே இதே கிடையாது செலவுதான் அதிகம் ஒரு பேரு தான் ஒரு எப்படின்னா ஒரு சந்தோஷம் பண்ணியாச்சா ஒரு ரொம்ப சந்தோஷம் அவ்வளவுதான் வேற எதுவுமே கிடையாது இதுல வந்து நம்ம லாபமோ இதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது
உம்
அந்தாச்சா ஒரு சந்தோஷம் நம்ம கோலி இந்த இடத்துல போய் பண்ணியாச்சிச்சு அப்படின்ற ஒரு சந்தோஷம் தான் தவிர மத்தபடி எல்லாம் ஒண்ணுமே கிடையாது இல்ல
இல்ல நீங்க சொல்ற மாதிரி பதினஞ்சாயட்டும் பதினெட்டாய அ அதுக்கே நீங்க நிறைய செலவு பண்றீங்க அது
ஆமா அதை ரெடி பண்றதுக்கு ஒரு டைம் செலவு வாங்குறோம்னா ஒரு பாதாம் செலவு வாங்குறேனா ஒரு மூணாயிரத்தி ஐநூறு ரூபா ஆகும்
உஹம்
உம் மூணாவ பாதாம் ஒரு அரை பாதாம் அரை கிலோ முந்திரி அரை கிலோ ப பிஸ்த கால் கிலோ அப்றோ அத்திப் பழோ நூத்தம்பது அப்றோ அதா சாரப்பருப்பு ஆ சாரப்பருப்பு அது ஆஃப்டர் நூன்ல இது பூஸ்ணி வெத வெள்ளேரி வெத ம் அப்றோ வேறென்ன அப்றோ ஆ அப்டே இன்னு கொஞ்சோ இருக்கு கடைக்கு போனா அது டக் டக்குன்னு ஞாபகோ வரு பாக்க பாக்க
இப்ப இதெல்லா இடிச்சு ஒன்னு பாதியா ருக்குற மாரி
இடிச்சு தூள் மாரி பண்ருவோ லைட்டா கூழ் மாரி ரெடி பண்ட்டு அதுக்கப்றோ வந்து நம்பளுக்கு ஏனா ஃபுல்லா புடிச்சு வச்ட்டோனா அதோட எல்லா வெளிய போய்ட்டு கொஞ்சோ வீக்கான மாரி ஆயிடு அது அந்த பாதாம் அது வந்து கொஞ்ச நாள் ஒரு ரெண்டு மூண் நாள் அ யூஸ் பண்லன்னா வீக்கான மாரி ஆயிடு அதனால வந்து சும்மா இடிச்சு அப்டே போட்டு வச்டோன்னா நம்மளுக்கு தேவ இன்னும் போது அ முட்ட ஒயிட் மட்டு இருக்குங் இல்லயா எக்கு அத போட்டு ஆ ரவுண்ட் பண்ணிப்போ இப்போ நம்ப விரல்ல ஒரு இன்ச்சஸ் அந் மாரி இன்ச்சஸ் ட்டு வருதுல்லயா அந்த மாரி இன்ச்சஸ் கணக்குல ஒன் இன்ச்சு ஒன் அண்ட் ஆஃப் இன்ச் அந்த மாரி ரவுண்ட்டா பண்ட்டு புச்சி அழகா காம் கைல இப்டி கூ க க மடில வச்சுக்குனு காம்ச்சோனா அழகா சாப்டு
அப்றோ அத ஊட்டிட்டு முட்ட ஊத்துவோ பச்ச முட்ட ரெண்டு முட்ட ஒரு கோழிக்கு
ம்
டின் இதேதா காலைல வாக்கிங்கு மதியானோ சு ஆனா ஸ்ம்மிங் வந்து வாரத்துல மூண் ம் ரெண் நாள் போடுவோ ரெண் நாளைக்கு ஒரு டைம் ரெண் நாளைக்கு ஒரு டைமு ஸ்விம்மிங்கு
ஸ்விம்மிங் எங்க விடுவிங்க
ஒரு இப்போ வீட்ல டேங்க் இருக்குல்ல ஆயிர லிட்ரு டேங்கு தண்ணி டேங்கு அந்த டேங்க் வாங்கி மேல ரவுண்டா கட் பண்ருவோ கட் பண்ணி எடுத்துருவோ எடுத்துட்டு தண்ணி அதுல விட்டு ஃபில் பண்ருவோம் ஃபில் பண்ட்டு அதுல ஸ்விம்மிங் தா
என்னன்னவோ பண்றீங்க
ஆமா அதுல அந்த மாரி ஏனா நம்ளுக்கு ஏரி இந்த கெணறுலா கொஞ்சோ தூ தூரன்னா எத்துன்னு போய் எத்துன்னு வர முடியாது இப்போ இ டேங்க் லன்னா டக்கு டக்குன்னு கால் கால் மண் நேரமா ஒரு அஞ்சு சேவல் ஆறு சேவல் போட்ருலா நின்ன எடத்துல இப்போ நம்போ கெணத்துக்கு எத்துன் போறன்னா இங்கருந்து ஒரு ஒரு நூர் மீட்ரு இரநூர் மீட்ரு இரநூறு மீட்ரு இக்கு கெணறு ஆன் ஆனா நம்ம இங்கந்து ஒரு ஒரு சேவலா எத்துன்னு போயிட்டு எத்துன்னு வந்து எத்துன்னு போயிட்டு எத் எத்துன்னு வரது கஷ்டோ அதனால வந்து பசங்க இருந்தாங்கன்னா ஒரு அஞ்சு சேவல் புச்சின்னு அஞ்சு பேர் ஒரு ஒரு சேவல் போட்டு சீக்ரமா வந்துருவோ
அது எங்கியு ஓடி போகாதா வெளில உட்டிங்னா உஹம்
அதுதா உனு ஒரு சே அப்டி ஓன்னா கூட ஒரு சேவல நம்ம எடுத்துன் போய் வச்சோன்னா உடனே வந்துரு டக்குன்னு எவ்ளோ தூரத்துல இந்தாலு இது இது இதோட சத்தோ கூவுற சத்தோ கேட்டுச்சுன்னா அது ஒடனே கிட்ட வந்துரு சண்டைக்கு ரெடி ஆயிடு
ஓ சரி இப்ப இந்த ட்ரைனிங் நீங்க எத்தன் நாள் குடு பிங்க எத்தன மாசோ
அது அது ஒரு கரெக்டா ஒரு ஒரு ஃபைட் ஒரு பெரிய சண்ட அப்டின்னா ஒரு இருவத் கரெட்டான டேட்டு வந்து இருவத்தொர் நாள் மு ட்ட கோழி குஞ்சு எத்தன் நாள்ல பெரிக்குதோ அந்த டேட்டு தா
ம் ஹூம்
எத்தன் நாள்ல பெரிக்குது இருவத்தொர் நாள்
செரி
து ஒர் மாரி இது தயார் பண்ணுவோ ரெடி பண்ணுவோ தயார் பண்ணுவோ சண்டைக்கு இருபத்தோராது நாள் கரெக்டா சண்ட போடும் எப்டி இருபத்தொரு நாள் வவ வ அந்த முட்ட கரு உருவாகி குஞ்சி பெரிக்கிதோ அதே மாதிரி இருபத்தி ஒரு நாள் இது தயார் பண்ணி இருபத்தி இரண்டாவது நாள் கரெக்டா சண்ட விடுவோ
இப்ப இந்த சண்ட நடக்கும் போது அது ஏதாவது பாயிண்ட்ஸ் இருக்கா இதுதான் ஜெயிச்சது அததான் ஜெயச்சது சொல்றதுக்கு ஏதுன்னா பாயிண்
ப பாயிண்ட்ஸ் என்னன்னா ஒண்ணு கோழி ஓடிட்டா நம்ம வின்னு
அதாவது அது சொல்
ஆப்பொனெட் ஆஃப் ஆஃப்னெட் ஆமா ஆஃப்னெட் வந்து சண்ட போடாம ஓடி ச்சனா நம்ப வின்னு ஆஃப்னெட்டு கவ்வு அதான் வாய் வந்து கீழே உழுந்துட்டாலும் நம்ப வின்னு கோழி கீழே செ அங்க செ பாட்ல செத்துட்டாலும் நம்ம வின்னு அதா
அய்யோ செத்து போயிடுமா அந்த அளவுக்குெ எல்லா அதுங்க அடிச்சுக்குமா
அதிகம் கோழி கோழிகள்னா நம்மளால ஒரு அடி தாங்க முடியாது கோழி எல்லா அடிச்சிச்சுன்னா நம்ப நம்மல்லா அடிக்கிறதே கம்மி கோழிளயையு ஒரு அடி அடிச்சுச்சுன்னா நம்மல்லா கை ஒரு நாள் ஒரு வாரம் கை தூக்க முடியாது
சத்தான் நீங்கதா இவ்ளோ குஷ்தியா வளத்து ஜிம்பாடிலேபுல க அத ரெடி பண்றீங்ளே
ஆமா ஆமா ரொம்பொ டஃபான டாஸ்க் இந்த கோழி விஷயம்லா
ம் ஆ
ரொம்ப டஃபா இருக்கும் ஒரு கொழந்தைய பாத்துக்கிற மாதிரி ஏன்னா ஒரு சின்ன அந்த வழக்கரட்ட அந்த டைம்ல வந்து யொ ஒரு சின்னதா ஒரு சளி புடிச்சா கூட மெடிசன் எப்படி பண்ணோ அதுதான் இருக்கறதுலே பெரிய விஷ்யொ
ம்
என்ன மெடிசன் தருமோ அந்த கேப்பஜ் தா தர முடியும் அத வந்து எ எப் எப்டி எந்த மெத்தட்ல கொடுத்தா ரெடி பண்லா அந்த டைம்லம் திங்க் பண்ணு ஆயிரம் பேர் ஒரு வரவன்லா ஒன்னு சொல்லுவான் இத பண்ணு அத பண்ணுன்ட்டு நம்மளுக்கா ஓரளவுக் கு அனலைஸ் நம்ப பண்ணி நம்ம ஏத்த மாரி நம்ம இப்படி பண்ணா இப்படி அடுத்த நாள்ல இப்டி பண்ண முடியும் அப்படின்ட்டு நம்ம கொஞ்சொ அனுபவொ வேணும் அனுபவொ இல்லாம அவ்ளோ சீக்ரொ பண்ண முடியாது அனுபவொ இல்லன்னா மாட்டிப்போ ஆனா பட் பட்டா திரன்னுவோ அவ்ளோவுதா வேற எதுவுமே கெடையாது இப்போ எப்டினா இரும்பு மேல அடி படப்பட தா இரும்பு கத்தியாக மாறோ அது எது வேணாலும் மாறொ அந்த மாரி வந்து அடிப் படப்பட தா இதுல தெரியவே முடியு கோழி சண்ட்ல எவ்ளோ எவ்ளோ தோக்கணுமோ அவ்ளோ எவ்ளோ திரும்பவு ஜெயிக்கலா
இப்பய ஒரு சேவல் நீங்க எத்தன தடவ ஃபைட்டுக்கு வுடுவீங்க எத்தன வருஷொ வரையு அது
அது வய்சு சொல்ல முடிய அது எப்டின்னா கரெக்டா சொல்லணும்னா ஒரு ரண் மூணு வயசு வரையும் சண்ட விடலா ஆவ்ரேஜா ஆவ்ரேஜா ஒரு சேவல் ரொம்ப நல்லா ஹெல்த் மெயின்டியின்லா கரெக்ட்டா இருக்குதுன்னா ஒரு மூணு வயசு ரெண்டர வயசு மூணு வயசு வரையு அதுக்கப்புறம்னா அது ஏஜ் பாரு ஆனா வாழ்றது பத்து வயசு வரையு கூட வாழ்ந்துக்கு ஒரு சேவலு பத்து வயசு பதினோரு வயசு ஆனா ரேரு ரொம் பொ அவ்ளோல்லா காப்பாத்த முடியாது நிறைய பேரால யாராலுமே அவ்ளோ காப்பாத் த முடியாது ஏன்னா இன்னொ அதிகமா இந்த பறவை காய்ச்சல் எல்லா வருத்தீங்க இல்லயா எப்டின்னா ஒரு மிஸ்டேக் ஆயிடும் எப்டினா மிஸ்டேக் ஆயிடும்
பொதுவா எத்தன வருஷொ இருக்குங்க உயிரோட
நார்மலா ஐஞ் நாலு வருஷொ கம்பல்சரி இருக்கு எல்லா கோலி நாலு வருஷோ அஞ்சு வருஷோ காலோ
அப்ப நீங்க பத்து மாசோ ஆரம்பிச்சதுலிந்து ரெண்ட்ற மூணு வயசு வரையு இத துக்கெல்லா
ஆமா பத்து மாஸ்ன்ந்து சண்ட வுடுவு பத்து மா ஸ்லந்து சண்ட வுடுவ ரெண்ட்ற வயசு வெரியு கம்பல்சரி சண்ட வுடுவோ அதுக்கப் புறோ அதோட தெறமிய பாத்து திரும்ப ட்ரை